ஆ
இல்ல இல்ல இன்னொரு கால் வந்துச்சு தங்கச்சி கால் வந்துச்சு
சேரி சேரி சே பேசிட்டியா
ஆ பேசிட்ட பேசிட்ட
உந் தங்கச்சி என்ன படிச்சிருக்கு
எம் பி ஏ படிச்சிருக்கா எம் பி ஏ பாதி படிக்கும் போது நிப்பாட்டிருச்சு லூசு
ஐய்யே
ஆமா அத ஃபுல்லா முடிக்கல பி பி இ முடிச்ட்டு எம் பி ஏ முடிச்சு
ம்
எல்லாம் முடிக்காம விட்டுருச்
இப்ப என்ன என்ன பண்ணுது
அவ அடகு கட வச்சிருக்காக அது பூக அவ அவக மாமனாரு மூலமா இந்த ஃபாரின்ல இருந்து ஒரு ஒர்க்கு வரும் இங்க அந்த ஒர்க் பண்றா அவக அங்க உள்ளவக இங்க க கம்பெனி இது ஆஃபீஸ் மாரி வச்சு குடுத்திருக்காக
சேரி
அதில ஒர்க் பண்றா கால்ல ஏலு மணிக்கலாம் போயர்னு ஏலு மணிக்கு போயிட்டு மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா ஏலு மணிக்கு போனாதான அங் க ஒம்போதற
ஆமா
அந்த டையத்துக்கு போனு வந்து
அப்படியா சேரி சேரி அ வீட்ல இருந்தே பாக்குதோ
வீட்ல இல்ல இங்க சூரக்குடி இருக்குல
ஓ
அந்த ஒரு எடோ அந்த அந்த எடத்துகிட்ட
சேரி சேரி
ஆ
ஆனா பிள்ளே எல்லா ஸ்கூலுக் கெலப்புறதெல்லா
அம்மாதே கெலப்புவாக
அப்டியா
ஆ அவ இங்க இருந்து அவ்வோ ஊருக்கு போயிட்டால
சேரி சேரி
அ அங்கயே ஒர்க் அவக மாவனார் புடிச்சு குடுத்தாரு அவர் அங்கயே இருக்
சேரி சேரி
அம்மா கெளப்பி விட்டுருவாக அப்பா கொண்டே ஸ்கூல்ல விட்டுருவாக
அ எனக்கு அதுக்கு எத்தன வயசு வித்தியாசோ
எனக்கு அதுக்கு ஓ ரெண்டு வயசு ரெண்டு வயசு
ம் சேரி சேரி
அ அ ஆனா இங்க அக்கான்ல்லா கூப்டாதுக ஆலப்போல
அது எல்லார் வீட்லயு உள்ளது எ எல்லார் வீட்லயு அது நடக்றதுதா
ஆ ஆ
ஏ அது என்ன இது ஒரே ஒரு பையன்னா அதுக்கு
யாருக்கு
உந்தங்கச்சிக்கி
ஆ ரெண்டு
ரெண்டா
ஆமா
ரெண்டுமே பையனா
ரெண்டுமே பையேந்தே
ஓ எத்தனாவது படிக்குதுக
ஒர்த்தே ஃபோர்த்து ஒருத்தவே இப்பதே செக்கே இதென்ன எல் கேஜி யூகேஜி
ஓ செரி செரி ஆனா பெரிய பிள்ளைங்கதானோ
ஆ ஆமா பெரியபயலுகதே ஆமா
செர் செரி
ஒருத்தவனுக்கு ஃப்ரீ சீட் கெடச்சிச்சி இந்த ஃப்ரீ சீட் போடுவாகள கவர்மெண்ட்ல
ஆமா
சின்னவனுக்கு கெடச்சிச்சி அவே பெரியவனுக்கு கெடைக்கல
எந்த ஸ்கூல்ல
அவே வந்து அங்கே லீடர்ஸ்ல படிக்கிறா இவ வந்து கம்பன் ஸ்கூல்ல படிக்கிறா
செரி செரி ம
ஆ
அங்க கோச்சிங் நல்லாருக்கா
எங்கே கம்பன்லையா லீடர்ஸ்லையா
கம்பன்ல
ஆ சூப்பரா சொல்லிதராங் ஹேண்ட் ரைட்டிங்லா நல்லா இருக்கோ ஸ்டாட்டிங்லே
ம்
ஆ அவேன் சின்னவ நல்லா சூட்டிக்காவூ இருப்பே ஆளு
சீ டிஸ் சிலபஸ்தானே அங்க இருக்கு
ஆமா சீ பீ யஸ் கிடையாது
ஆ அந்த எக்ஸ்சீடிஸ் சிலபஸ்சு சொல்லி குடுத்துருவிய நீ
ஏ அதெல்லாம் சொல்லி குடுத்துருவே இப்ப எக்ஸ்சீடும் கிடையாது லீடு
அப்படியா
லீடுக்கு மாத்திட்டாக
செரி செரி அ அது எப்புடி இன்னூ அட்வான்ஸா
ஆ ஆமா
ஆ செரி செரி
ஆ அது நல்லா கோச்சிங் நல்லாதா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே
ம்
நல்லா இம்ப்ரூவ் பண்ணுதுக ஒவ்வொரு தரவையும் ஒவ்வொரு தரவ இப்ப ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணதுகன்னா அப்போதைக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு அதுக்கடுத்து அடுத்த செட்டு வரும்போது அதுகளுக்கு என்ன புரியலயோ அந்தப் ஃபார்மட்ட அடுத்த புள்ளைகளுக்கு குடுத்துருச்சுக
ம்
அந்த மாதிரி பண்ணிடுதுக ஆ
செட் ஆயி போய்ட்ச்சுன்னா ஓகே தா
ஆமா நீங்க அவனுக்கு சின்னவனுக்கு வேணா அந்த ஃப்ரீ சீட்ல போட்டு பாருங்க
ஆ அதுலதா போடணும்
ஆ
ஆதார் கார்டு எல்லாத்தையூ எடுக்கணோ எடுத்துட்டு போட்டு பாக்கணோ
சேரி நீங்க ரேசன் கார்ட்ல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க ‌இல்ல
ஆ அதெல்லா போட்டு வச்சுட்டோ எல்லாமே இருக்கு சின்னவனுக்குதா இன்னூ எந்த புரூஃப் எடுக்கல சின்னவனுக்கு புரூஃப்ஸ் உஹ் சொல்லு
ஆதார் கார்டு எடுக்கலையா
ஆமா இன்னூ அவனுக்கு எடுக்கல இனிமேதா எடுக்கோனோ சின்னவனுக்கு
ஆஹ் அட எடுத்திருங்க இப்பவே எடுத்துட்டாதே
அதா அதா இப்பவே எடுக்க ஆரம்பிக்கணூ தா
ஆமா
அது அப்பல்லா அலஞ்சேனா கெடைக்கல
ஆ
அட்ரஸ் எல்லாரு வெவ்வேறு அட்ரஸ்ல இருந்தோ ஒரே அட்ரஸ் மா த்துறதுக்குள்ள இந்த டைமிங்ஸ்ல முடிஞ்சிருச்சு
ஆ
ம் அதுவு ஒண்ணு அது தனியா வாங்கி அவனுக்கு எல்லாமே நா வாங்கிட்டே
ஆ ஆ
அ கார்டுக்கு இவங்க பேர வந்து அந்த அவங்க ஃபேமிலியில இருந்து எடுக்க முடில தனிக்கார்டு போட்றதுக்கு
எடுக்க முடிலயா? ஏ
நீக்க முடியல நீக்க முடியாம தள்ளிக்கிட்டே போணுச்சு
ஆ
அப்பதான இந்த ஆயிரரூபா பணத்துக்கு எல்லா பண்ணாங்க அதனால யாரு க்கு எடுக்க முடியாம ஸ்டாப் பண்ணி வெச்சுருந்தாங்க
ஆ அ
அதனால
ஏய் அவனுக்கு சின்னவனுக்கு வேகமா எடுத்திருங்க அப்போதைக்கு
அதா அதா எடுக்கணுதா அவங்களு சொன்னாங்க கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கும் போது எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு அது வேற பண்ணவே இல்ல அ அவங்க குடுத்து ரெண்டு வார ஆச்சு நா இன்னு பண்ணவே இல்ல
அய்யய்யோ
ஆமா அந்த ப்ராஜெக்ட் பண்ணனு அதுக்கு வேற டைமே இல்ல உக்காரவு முடியல முதுகு வலிக்கிது எனக்கே என்ன பண்றதுன்னே தெரில, மண்ட கொழம்பி திரியிற
முடியாம வந்தா அதா பிரச்சன
ம், ம்
நம்ம அதுவு வீட்ல உள்ள நம்மளுக்கு முடியாம இருந்துச்னா வீடு நாரி போயிடு
ஆமா இதுதா வீடு வேலையு கெடையா கெடக்கு
ஆ
அ
இது பால் அவங்களுக்கு செட்டாயி பால் குடிக் கிறாங்களா